சொல்லுங்க மேடம்
என்ன பண்ற
வேல பாத்துட்டு இருக்கேன்
ம் காவியா கால் பண்ணாளா
கால் பண்ணலயே உனக்கு பண்ணாளா
எனக்கும் பண்ல இன்னக்கி தம்பிய ஸ்கூல் விட போனே
சரி
இனக்கில்ல சனிக்கிழமை அப்ப அவ கேட்டா இந்த மாரி பிரகன்டா இருக்கா போல அவ அப்டினு சொல்லிட்டு
சூப்பர் நல்ல விஷயோ
இவதான் சொன்னா போல ஏம்லோ இருக்கால்ல
ஏம்பளமா ஆமா
அவ சொன்னா போல
யாருக்கிட்ட
ரேக்கா கிட்ட
ரேக்காகிட்யா ரேக்கா வெங்க ஸ்கூல்ல பாத்தியா
த்த அப்ப அவ சொன்னா ஏய் நான் பேசுறதே இல்ல அவகிட்ட எனக்கே வந்து அவதா சொன்னா அப்டினு சொல்லிட்டு
தம்பியும் அதே கிளாசா
இல்ல இவ வந்து ப்ரீ கே ஜி அவ பைய வந்து ஜூனியர் கே ஜி
அப்டியா ஆ
நெறைய பேரு இப்ப எங்க வீட்டு கிட்ட இந்த சுத்து வட்டாரம் ஃபுல்லாவே அந்த ஸ்கூல்ல தா போட்ருக்காங்க போல
நல்ல ஸ்கூல்ல அதனாலதான்
அப்றோ ஆ இவ இவ வேற என்ன பண்றான்னு தெரியல என்னைய விட்டு போவாத அம்மா என்னைய விட்டு போவாதன்னு அழுதாரு
கேப் விட்டு கேப் விட்டு போறாங்கல்ல
ஆ ஒன் ஆ சாதாரணமாவே அழு ஹ இன்னக்கி காலையில எழுந்ததுல இருந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு போக வேணாம் கோவிலுக்கு போலாம் ஸ்கூலுக்கு போக வேணாம் கோவிலுக்கு போகலாம் அப்டினு இதேதான் அழுக சரி சரினு சொல்லி சாப்பாடு ஊட்டி கெளப்பி அமைச்சது
அப்டியா
உம் அது வேண்ணா ஆனா இன்னக்கி ஆ என்ன பண்ணுவோன்னு நெனைச்சே கடைசியில ஷேர் ஆட்டோ உடனே வந்துருச்சு
நீ மட்டுமே போயிட்டு விட்டுட்டு வந்தியா உங்க ஏரியில ஷேர்ஆட்டோ வருதா
வரு வரு அடிக்கடி இருக்கு எவ்ரி டென் மினிட் ஷேராட்டோ டென் டு ஃபைவ் மினிட்ஸ் சேராட்டோ இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு சில நேரத்துல தான் இருக்காது
அப்டியா
நீ எப்படி இப்ப உன் பொண்ண அனுப்பு எப்ப போற ஸ்கூலுக்கு நீயே கூடிட்டு போறியா
நான் பைக்ல தான் கூப்பிட்டு போனும்
ம் ம் ம் சரி சரி பாத்து பத்தரமா போயிட்டு வா இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணது அதான் போறப்போ இப்பதானே ஆப்ரேஷன் பண்
நீயும் வண்டி கத்துக்கோ
ஓட்டுவே டி ஓட்டாமல்லா இல்ல
உம்
இப்போதைக்கு யாரும் வண்டி இல்லை ஆக்சுவலா எனக்கு இப்போ எடு இருந்தப்போ ஓட்டாம விட்டு விட்டுட்டா கொஞ்சம் நடுல கேப்பு இப்போ எனக்கு வேணும் அவசியம்ன்றப்ப எங்க வண்டி இல்ல
அது என்னமோ உண்மதா நம்ம தேவைன்றப்ப இருக்கு இருக்காது தேவையில்லன்றப்ப அது மாட்ட இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணா மாட்டோம்
யூஸ் பண்ண மாற்ராங்க அதேதான் ஒரு வாரத்தம் அதேதான் என்னடா இது அப்டின்னு இருக்கு எப்
ஆனா எனக்கு தெரிஞ்சு சை செகண்டண்டஸ்ல வாங்கறத விட புதுவண்டியே வாங்கிடலாம்
புது வண்டி வாங்கறதுக்கான அமோண்ட் இல்ல பவி உம் உம்
அது ஒன்னும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் பண்ணி கொஞ்சமா இது பண்ணிட்டு ஒர்க் வந்து ஏதாவது நம்ம சைடா ஏதாவது ஒண்ண பண்ணுவோம் பண்ணி அதாவது குழுல லோன் கூட எடுத்து அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சோம்னா கூட
சைடுல நம்மளுக்கு ஏதாவது காசு வருது நா நீ சொல்றது சரிதான் காசு வருதுன்னு ஓகே இப்ப நம்ம லோன் எடுத்துட்டு அது வந்து நம்ம நம்மளுடைய அப்பா அம்மாவையோ இல்லை வீட்டுக்காரையோ வண் வந்து டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கு காசுக்கு இப்ப நம்மளுக்கு ஆ ஆ ஏதாவ கத்துக்கிட்டு நமக்கு வந்து மந்லி காசு கிடைக்குது அப்டின்னா நம தைரிய எம்ம வந்து லோன் எடுக்கலாம்
ஆம்மா
அது இல்லன்றப்போ வந்து யோசிக்க வேண்டியதா இருக்கு சரி ஓகே நடந்து போய் இதுக்கே இன்னைக்கு பரவாயில்ல பாரு
என்னால எதையும் துணி்ஞ்சு செய்ய முடியலா
ஆ செய்ய முடில
பாப்பாவும் வேலைக்கு போயிட்டானா அடுத்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலக்கு போவேன்டி இது மாசம் ஒரு பத்தாயிரத்துலே இருந்து பதினஞ்சாயிரம் கெடைச்சா கூட ஓகே க்கு காலைல்ல ஒரு ஒன்பது மணி சாய்ந்தரம் ஒரு நாலுல லேருந்து அஞ்சு அஞ்சு மணிக்குள்ளல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம்னா நல்ல இருக்ககோம் ஏன்னா மத்ததா வேலங்கள் பத்து பதினோரு மணிக்கு வர சொல்வாங்க நைட்டு் ஒன்பதுல ருந்து பத் திரு வரிகிருக்குதன்னா அந்த வேலய ல்லாம் நமக்கு செட் ஆகாது
ம் ம் வம் நம்ம வந்து நம்ம கன்வீனிவீட்டுக்கு வேலைக் போற இடத்துல்லா வந்து நெறைய வேல வாங்குனங்க போல
ஆமா அவங்க காசு குடுக்குறாங்கன்றதுனால வேல வாங்குவாங்க பட் நம்மளோட ஆ வீட்டூ இது இருக்குல்லா பாப்போம் காலம் இப்டியோ ஓடிறதுல்ல
எதையாவது ஒரு மாற்றத்தை இன் ஓ எந்த மாற்றத்தையும் பாக்காத மாரி ஒரு எண்ணும் அது மா எப்போ மாறும் அப்டின்னு தெரியல
மாறும் மாறும் கண்டிப்பா மாறும்
ம் ம் மாறணும் அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கற இருக்கு பசங்க எப்ப வளருவாங்க
பசங்க வளர்ந்துட்டாலூம் சீக்கிரம் வளர்ந்துட்டாங்கன்னு தோணும் வளர் வரளனாலும் ஏன் வளரலன்னு தோணும் அதுங்க மழலையப் பேசுறம்போ இந்த சந்தோஷம் நிலைக்காதான்னு தோணும்
ம் ம் மனுஷமா ம் ம் மனுச ம் மனசே குரங்குதானே
அது என்ன ஒ கரெக்ட் தான்
ம்
என்ன பண்றதுன்னு தெரில்ல எல்லாரும் ஒரு வேலக்கு போயிட்டாங்க நான மட்டும் வெட்டி வேட்டியா இருக்குமான்னு தெரிலேயே
எல்லாமே வந்து கரெக்டா பிளான் பண்ணி அவங்களுடைய இது இது பண்ணியிருக்காங்க பட் நம்ம தான் ஒரு பிளானிங்கே இல்லாத எல்லாம் பண்ணுறோமோ அப்டின்னு இருக்கு
அப்டின்னு சொல்ல முடியாது சில பேருக்கு ஃளூக்லா ஏதோ இதுஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாரி கெடைக்கும் அத வச்சு அப்டியே மேல வந்துடுறாங்க ஒரு சிலர் அதுக்குன்னு பிர்ப்பேர் பண்றாங்க ஒரு சிலருக்கு தானா லக்காவே வந்துரு இது ஒண்ணு நமக் க்கு எது வெயிட் பண்ணனுன்னு தெர்ல இந்த குட்டிஸ் எல்லா கொஞ்சசோ யே பாத் ம் ம் ம் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அடுத்து ஏதாவது வீட்டுல இருந்தே வேலை பாக்குறமாரியோ இல்லை வெளியில போய் வேலை பாக்குறமாரியோ எனக்கு பிள்ளைங்க வீட்டுக்கு வந்து தா நம்ம வீட்ல இருக்கணு
உம் அதுக்கு யோசிச்சுதான் இப்ப நம்ம அப்பா அம்மாக்கலே நாங்களாம் பாத்துக்க மாட்டோமா நீங்க வேலைக்கு போங்கன்னு சொல்றாங்க இருந்தாலும் வந்து நம்ம கூட இருக்கிற நம்மளோடைய உம் அதுவு முடியாது நம்ம கூட இருக்கிற மாரி கொழந்தைங்களுக்கு அந்த ஒரு இதுவு கெடைக்கணும்ல
எ எ நான் ஸ்கூல்ல வேல பாக்கும்போது அவங்க ஒரு டீச்சர்தா அவங்க வந்து அவங்க கொழந்தைய வந்து டெய்லி கூட்டு வந்து கூட்டிட்டு போவாங்க அவங்கள கேட்டே என்ன படிச்சிருக்கீங்க அம்
நீங்க பேசுறது கேட்கவே இல்ல
நான் பேசுறதா
இப்போ கேக்குது இப்போ கேக்குது
நல்லா கேக்குதா
உம் நல்லா கேக்குது
எங்க வீட்டல ஒரு டவர் பிரச்சனையா இருக்கா உங்க வீட்ல டவர் பிரச்சனை இருக் க்கான்னு தெரியலயே
ம் ம் ஹலோ
கேக்குதா
ஆ இப்பதா கேக்குது
அப்டியா எனக்கு நீ பேசுறது கேட்டுட்டேதா இருக்கு
உம் ஒரு வேள எனக்கு டவர் இல்லையோ என்னமோ
இப்ப எல்லா இடத்துலயேயும் டவர் வச்சுட்டேன்றாங்க இருந்தும் போன் யூஸ் பண்ற இது அதிகமாயிட்டதுனால எவ்ளோ வச்சாலும் கெடைக்க மாட்டது எதாவது வாழ்க்க கொற சொல்லியே போய்டும்போல நானு ஒரு நாளைக்கு எதையும் சொல்லக் கூடாதுன்னு பாக் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க மாரி இருக்கு
உம் உம் உம் அதேதா
நமசிவாயன்னு போயிடணுன்னு பாக்கறே அப்பதா யாரா என்ன வந்து வெறுப் பேத்துறானுங்க
உங்க வாய கிளப்பி விடலன்னா அவங்களுக்குல்லாம் தூக்கம் வராதுல்ல
அப்புறம் தான் சொல்ல வேண்டியதா இருக்கு செவனேன்னு தன்னடா இருந்தேன்
ம்ம்ம்
வ வடிவேல் சொல்ற மாரி போறப்போகு இதுல என்னை ஏண்டா சீண்டிட்டு போறீங்க நான மாத்திச்சேவனனுன்தாடா இருந்தே
ம்ம்
சிரிக்கிறது கூட இப்ப காசு கொடுக்கணும் போல சிரிக்கிறதுக்கு யோசிக்க வேண்டியதாருக்கு
ம்ம்ம் பாப்பாவுக்கு டெய்லி ஒரு முட்ட தரீங்களா
வரணும்னுதான் நினைக்கிறேன் ஒரு நாள் முட்ட இருக்குது நாலு நாள் முட்ட இருக்க மாட்டேது முட்டை இருக்கப்ப ஞாபகம் இருக்க மாட்டுது இன்னைக்கு ஆனா முட்ட இருந்தது அவருக்கு காலையில ஒண்ணு வச்சு கொடுத்தேன்
உம் உம் உம்
பாப்பாகு கொண்ணு எடுத்து வச்சிருக்கேன்
நேத்து கெளம்பிட்டாங்களா அண்ண இல்ல இன்னைக்
இல்ல இல்ல இன்னைக்கு காலையிலதான் போவாரு நாலு மணிக்கு எந்திரிப்பாரு அஞ்சு பத்துக்கு ட்ரெயினு இங்க வந்து நளை முக்கால் கெளம்பிருவ
சரி சரி
அண்ணே எங்க இருக்காரு
காலைல இங்கதா இருந்தாங்க சரி ப்போ வ து தம்பியை விட்டுட்டு ஊருக்கு போவாங்கன்னு பார்த்தா திடீர்னு ஒரு ஏழு ஏழுரைக்குல்லாம் நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க
எதாவதுவேல வந்திருக்கும்
ஒன் ஆரு வெயிட் இப்பண்ணி போறதுக்கு இல்லயே அப்டின்ட்டு கொஞ்சம் கடுப்பாதான் இருந்தது
அப்டியா
சரி ஏதோ வேலை இருந்திருக்கும் போறாங்க அப்டி
என்ன இருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலா பிள்ளைங்கல்லா ஏன்னா அவங்கள எல்லா நம்ம கணக்குலயே எடுத்துக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு எப்ப வேல வரு ஆஹ் யாருக்கு ஆஹா அவங்களுக்கு வந்து எப்ப வேல வரும் தெரியாது நாம கரெக்ட் இருந்துக்கணும் நம்ம ஒரு நாளு அசந்துட்டாலும் அவ்வளவுதான்
செரிடி உம் தம்பிய போய் கூட்டிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு உம் நான் வந்து பேசவா உம் பாய் அ